ஹலோ
சொல்லுங்க
கேட்குதுங்களா நல்லா தெளிவா
நல்லா கேக்குதுங்க உங்களுக்கு என்னங்க கொர
பயங்கரமா கேக்குதுங்க உங்க வயசு கூடோ பயங்கர தெளிவா கேக்குதுங்க இன்ன எனனைக்குதா நா இங்க மழை அதிகோ மழ பெஞ்சிட்டே இருக்கு டவரு கம்மியா கேக்குது ஒரு வேல வாய்ஸ் கேக்குதோ இல்லையோ நினைச்சிட்டு இருந்தே பரவால இன்னிக்கு ஃபோன் பண்ண முடியுமாவே யோசிச்சிட்டு இருந்தே பரவாயில்ல லைன் கேடைக்குது ம் ம்
சேரிங்க சும்மா தாங்க இருக்கே என்ன பண்றதுன் தெரியல வேல என்னமோ இருக்கு தெ ஆனா நா உலக உலகத்லயே பயங்கர மகா சோம்பேரின் சொல்லுவாங்க இல்லயா
உம் ஏ வாயால எப்டிங்க சொல்றது நீங்ளே ஒத்துக்குறீங்க பரவால
ஆமாங்க நா அந்த விஷயத்ல வேல செய்ற விஷயத்ல எல்லா சோம்பேறி தாங்க
ஆமாங்க நால்லா கடகடன்னு செய்யணு நெனச்சா செஞ்சிருவேங்க முடியவே முடிய எப்பயாவது ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சுன ஒரு வேல கூட இப்டி எடுத்துக்கூட வக்க மாட்டா அப்டி கம்முனு கூட உக்காந்ருபானே தவிர செய்ய மாட்ட வேலன அப்டியே இருக்குது இன்னு பாய் ஒரு சுருட்ல அப்டியே இருக்குது தலகாணி அப்டியே இருக்குது சாமானு அப்டியே இருக்கு காலைல டிஃபன் வேல மட்டு தா முடிஞ்சுது அது சாப்டுட்டு மட்டு உக்காந்துட்டு இருக்கே அது மறுபடியு இதெல்லா எடுத்து மறுபடியு செய்யணுமா அப்டினு போதே அப்டியே டென்ஷன் ஆயிட்டு உக்காந்துகுறே எனக்குன்னு ஒரு பொட்ட பொண்ணோ ஏதோ ஒரு அர வேல ஒரு வேல செய்யுங்க எல்லா முண்ணாலு ஆம்ள புள்ளங்க இந்த வீட்ல புருசனூ ஒன்னு செய்றது மூனுங்க மூனு ஆம்ளைங்க நா மட்டு தா பொம்பள மாட்டின்னுக்கிறேங்க நீங்க
உம் உம்
அதெல இப்டி எடுத்து இப்டி வக்க மாட்டேங்கதுங்க என்னங்க பண்றது குளுச்சிட்டா கூட ஆ சொல்லுங்க
க்களுங்க உண்மையாவே சொல்ல போனா பொட்ட புள்ளங்களுக்கு பதில் ஆம்ள புள்ளங்க தாங்க எல்லா வேலயு செய்வாங்க எ வீட்ல எ பொண்ண செய்ய மாட்டே ட்டாங்க ஆனா எ பைய சின்ன வயசுல இருந்து வெளிய வாசல் தெளிச்சு கோலம் போடுறது மொதல் கொண்டு செய்வாங்க வீடு தொடச்சி குடுப்பாங்க சாமான் மட்டு கலுவந்னது கிடயாது மத்தபடி சமயல் வேல அ வீடு கிளீன் பண்றது இப்ப எல்லாருமே தொடச்சி கிளீன் பண்ணுவாங்ள இல்லய அது பாத் ரூம் கிளீன் பண்றது துணி மடிக்கிறது எல்லாவேலையும் அவன் தாங்க செய்வான் அதனால நம்ம ட்ரைனிங் குடுக்கறத பொறுத்து தாங்க இருக்கு
ட்ரைனிங் லா இல்லைங்க இங்க நம்மளுக்கு ட்ரைனிங் குடுத்துருவானுங்க நம்மளெல்லா நம்ம செய்யனாவே முடிச் நீ இன்னத்துக்கு இருக்கற ஏதுக்கு இருக்கிற இப்ப வெளியே போய்ட்டுக்கிறாருல தலைவர் எங்க வீட்டு தலைவர் வருவாரு நேத்து துணிங்க தோச்சு போட்ட கம்பியில வெளியே இருக்குது சுங்க இப்ப காலையில மல வருது யாருமே எதிர்பார்கக்கல ஓகேங்களா ஆல்ரெடி அந்த இது ஃபுல்லா கிலாத் துணி மடிச்சி மடிச்சி வச்ட்டு எடமே இல்ல வைக்கிறதுக்கே ஓகேங்களா ஆந்த மாரி இருக் சேரி கொஞ்ச துணி வெளியவே இருக்கட்டும் நா வெயிலயே போட்றனும் உயரமா இருக்ற துணில்ல வெளில கா கம்பிலே இருக்கு அந்த லுங்கிங்க சாட்ஸ்ங்க எல்லா அப்யே யோஸ் பண்ட்டு அப்டியே போட்டுட்டு போய்டுவாங்க அங்கே சேரி வெளிய தானே இருக் க்கு வெயில நான் இன்னைக்கி மழ வந்துரும் எதிர்பாக்காத ஒண்ணு கால்ல மழ வந்து நானஞ்சுருக்குதுங்க அத எடுத்துகூட உனக் போறதுக்கு டைம் இல்லயா மேடம்ன்ட்டு போறாங்க அதுக்கு நா சொன்னேன் ஏங்க உங்களுக்கு டைமா இருந்தா நீங்க எடுத்து போட வேண்டியதானே அப்ப நீஎன்னாத்துக்கு வீட்ல இருக்குற தெண்டத்கு நீ வீட்ல தெண்டத்துக்கு தானே இருக்குற வேலைக்க போறன்னு கேட்டு போறாங்க என்ன காலையில உம் பாருங்க மனவ ஆஹ்
த்து தாங்க ஒரு ரீல்ஸ் பாத்தேன்
ஆஹ்
ஒருத்தர் வந்துட்டு ஹஸ்பண்ட் வேல முடிச்ட்டு சாய்தரம் வராருங்க வரும்போது பசங்க ரெண்டு பேரும் வெளிய மண்ணுல சேத்துல வெளையாடிட்டு இருக்காங்க
ஆஹ
குள்ள நுழைஞ்ச உடனே வீடு மொத்தமும் கலீஜா அந்தந்த பொருள் அப்டி அப்டியே இருக்கு பசங்க எம் இருந்தாலே ரெண்டு குழந்தைங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளயும் தூக்கி கீழே போட்டு விளையாடி கச்ச கச்சன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பொருள் வெச்சது வெச்ச எடத்துல இல்லிங்க அந்த பொம்ம அது இது எல்லா ஹால் மொத் த்தமு ரொம்பி இருக்குங்க என்னடா என்னைக்கு இல்லாம வீடு இப்டி இருக்கே அப்டின் சொல்ட்டு நேரா கிச்சன்க்குப் போறாங்க சமைக்கல கிச்சன்ல இந்த சமயல் து இது இது சிங்குல இருக்குற சாமானுங்க சமச்சுட்டு சமச்ச மாரி அப்டியே கேஸ் ஸ்டவ் மேல அங்கங்க அப்டியே இருக்குதுங்க அப்புறம் போய் பாத்தா துணியு தொவக்கிலிங்க எந்த வேலயு வீட்ல ஆகலைங்க நேரா பொண்டாடிக்கு என்ன ஓயிச்சு எப்பயுமே கிளீனா இருக்குற வீடு இன்னிக்கு இந்த மாரி இருக் டு என்னதா ஆச்சுன் உள்ள போய் பாத்தா அவங்க ஜாலியா டேப்ல வெச்சுட்டு லேப் டேப்ல வெச்சுட்டு நோண்டிட்டு இருக்காங்க ஏ என்ன ஏ என்னம்மா ஆச்சு வீடெல்லா இப்படியே இருக்கு அ நீ பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக் க்க ஜாலியா அப்டின்னு நீங்க தானங்க கேட்டீங்க வீடு நீ போய் வீட் வீட்ல என்னதா செய்யற ஒன்னு செய்யறது இல்லன் சொன்னீங்க இல்லியா அது ஒரு நாளைக்கு ஒன்னுஸ் செய்யாம வெச்சு பாத்தா வீடு எப்டி இருக்குன் உங்களுக்கு தெரியுங்க அது உங்களுக்கு சொல்றதுக் க்காக தாங்க ஒரு நாளைக்கு நீங்க நா எதுமே பண்ல
பத்தாம்மா நீங்க நறையதாவே பண்ணு வீட்ல ஒரு நாள் வேணுன்டே படுத் படுத்துட்டு இருந்த முடியவே இல்லங்க சாப்பாடு வெளியேன பாத்துக்கங்க அ சாமானோ கழுவ முடியாது வீட்ட பெறுக்க முடியாதுன்னா நீங்க சாவுர நாலே நானு து மூ மூ என்ன பல்சு இறங்குற ரேட்ல கூட எழுப்பி நம்மள சாப்டஸ் சொல்லுவாங்கோ அஹ அந்த மாரி ஃபேமிலிங்க இது ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு தெரியாது அவ்வளோ மோசமான ஃபேமிலி என்ன பண்ணாலு நீ ஒடம்புஸ் செரி அது நீ என்னா கூட சாக்கு சொல்லு அது வந்து நம்ம வந்து அத நடிக்கிறோன்னுவாங்க ஆ அ அடடடடா அப்டியா ஏ பச இப்பொ அவ்ளதா இந்த மாரி கலன்களுக்லா என்னா பண்ணுவீங்க நீங்க
நா இப்டி இருந்ததுனால தாங்க நா என்னா பண்ணே என்னாலய செய்ய முடியாதுன்ட்டு கம்முனே படுத்துப் பங்க‌ சேரிங்கன்னு வேலைக்கு ஆள வச்சுட்டாங்க இப்ப பண குடு ட்டு தா நா அந்த வேலைய வக்கெணு அன்னால குடுத்து சாமான் கழுவுற கு வீடு தொடக்கிற்துக்கு துணிய மடுச்சு வக்கெற்துக்கு து அந்த மிஷின்ல போட்டுர்றோங்க துணி அவ்ளொதாங்க பாப்பாவ வச்சிக் காய போட வச்சுர்றங்க அத எடுத்தா மடுச்சு வை க்க வேல செய்றவுங்க வச்சுருக்காங்க ஆனா அந்த மடு ச்சு வச்சுட்டு போய்டுவாங்க இங்க சோஃபா மேல அத எடுத்துட்டு போய் உள்ள பீரோல அடுக்கி வக்கிறதில்லெங்க எம் பசங்க
ம் அதேதாங்க அ அதேதா அவுங்கவுங்க துணியெல்லா எடுத்து வை க்க மாட்டாங்க சின்ன பையன்னா கூட அவ உஷார அவ டிரெஸ்ஸ எடுத்து வச்சுக்குவா எடுத்து வச்சுக்குவா க்ளீனா அவனோட அவனோட பேகோ அவனோட ட்ரெஸ்ஸோ நீட்டா பாத்துப்பா அவ னுடைய எடத்துல அவ வச்சுக்குவா கரெக்டா ஆனா பெரியபுள்ளன்ற ஒரு பேருல ஒரு அட்ராசிட்டி பண்ணுது பாருங்க எங்க வீட்ல ஒன்னு அய்யய்யய்யய் யொயொயோ ஒரு துணி கழ்டி போட்டா ஒரு ஜட்டி கழ்டி போட்டா கூட அங்கயே தாங்க இருக்கு அவ எடுத்துட்டு போயிட்டு வெளியே போட மாட்டா டவலு கூட ஈரமா ஈர டவல் எனக்கு வீட்டுக்குள்ளந்தா புடிக்கவே புடிக்காது டென்ஷன் ரொம்ப ஹை‌ ஆயிடு தொவச்சுட்டோன்னா வெளிய எ ப்புடியே எங்கள்து வந்து வெரிய மொட்ட மாடிலயோ இல்ல இன்னு நால் அடிக்க கூடில்லா இல்ல வீட்டு தரையோட தரையா வீடுக்குது அழகா வெளிய வெயில் வருது நெறைய செடி கொடிங்க இருக்கு அங்க நறைய கொடிங்களு போட்டு வச்சுக்கிறோ அது போறது எத்துன்னு போட்டு தொவட்டிட்டு அது மேல போட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டங்க அதுக்கு அங்யே போட்டு போயிடு அங்கே பாத்ரூம்லே அங்கே தொடச்சு ட்டு அங்கந்து இன்னோரு டவல் கட்டினு வரும் பாருங்க வெளிய அந்த டவலு கூட அவு அப்டியே போட்டு டிரெஸ் மாத்தின் போயிடுங்க அவ்ளதா அத ஜெட் ஜட்டி அழச்ச ஜட்டி நா எடுத்துனு வந்து வெளிய போட்டு தொவைக்கணுங்க அந்த ரெண்டு டவுலு ஈர டவுல எடுத்துனு நா போடனுங்க வெளிய அவர் வந்து போடவே மாட்டாரு ஏன்னா அவரு பெரிய ஆளு
எங்க வீட்லயு என்னங்க எங்க வீட்லயு பனினு ஃபுள் பனினாக் கழட்டுவாங்க கழ்டிட்டு பெட்டு் மேல்லயே இருக்கு திருப்பி அடுத்த நாள் இன்னொரு பணின எடுத் த்து போடுவாங்க இப் இதே மாதிரி நா பாத்துனே இருந்தஸ் சொல்லிட்டே இருந்த எப்பா எடுத்து டெய்லியு மிஷின்ல ட்ரூ இல்ல வேற அழுக்கு துணி போட்டுற எடுப் இதுல போட்டேன்னா நா எடுத்து மிஷின்ல போட்ருவ என்னால் அங்கங்க தேட முடில தலகாணிக்கடில பெட் பெட்டு சந்துல அப்டி எல்லா வெச்சுருவாங்க நா என்ன பண்ணன்னா ஒரு நாளு அப் அப்டியே விட்டுட்டங்க எத்தன நாள் ஆகட்டு நா அதைய தேடி எடுக்க மாட்
திருப்பத்தூர் ம்
இருக்கட்டு அப்டின் சொல்ட்டு விட்டுட்டு ஒரு பத்து நாள் அப்டி அப்டியே இருந்துச்சுங்க அந்த பனினே எடுக்காம விட்டுருந்த பதினோராாவது நாள் எ பனின காணோ ஒண்ணு கூட நீ தொவைக்கிலியானு நீங்க தொவிக்குற எடத்துலயு எனக்கு அங்க இல்லங்க பணினே ஒண்ணு கூட இல்லன்னது அவரே போய் திவெச்சு எடுத்துட்டு வரலான்டு தே தேடிப்பாத்தா ஒரு பத்து பதினஞ்சு பணின அவரே மொத்தமா தேடி எடுத்து போட்டு மொத்தமா தொவக்கி போட்டு அப்டின்னு அப்ப எடுத்துன் போய் அவரே மிஷின்ல போட் டாரா அவருக்கு தேவன்னா போடுவாங்க அதனால அவரு கழ் டி ஷோட்ட மாட்னா கூட அத தொவிக்க மாட் டாங்க வேற எதனா மீதி இருக்குற துணிய எல்லா தொவச்சு வெச்சுருவ அது மாட்னது மாட்ன எடத்துலயே விட்டுருவங்க எடுத்துன் போய் நீ போடு அப்டின் நம்ப திருப் பியவு அதாவது பழி வாங்குறோனு சொல்லுவோ இல்லயா இந்த மாரி விஷயத்ல அவங்ள திருப்பி பழி வாங்கி நீங்ளே செஞ்சிக்கோங்க உங்க வேலய இல்லன நா தொவைக்க முடியாது
அப்டிலா பண்ணேனு நினச்சுக்கங்க என்ன வச்சு செய்வாங்க இந்த குடும்ப கம்மியான குடும்ப இல்ல ங்க எங்க வீட்டுக்காரெல்லா ரொம்ப மோசமான வருங்க நீங்க வந்து அப்டியே ஐயோ பொண்டாட்டி இப்டி சொல்டாலே ஐயோ திட்டிட்டாலே நம்மளு கேஸே இல்லன்ற எண்ண எல்லா கிடயாதுங்க நமஸே தினொ அடுத்த நாள் நம்ள என்னா வச்சு கேக்கலானு பாத்துனு இருப்பாரு கம்மியான ஆலே இல்லங்க நீங்க நெஜமாதா அட்ஜஸ்புல் கேரக்டர் கெடயாது ஆம்பளனா இப்டிதா பொம்பளனா இப்டி இதுதா நீ எப்டியா பட்ட கோடிஸ்வரின இரு நீ எப்டியா பட்ட லட்சாதிபதினா இரு என்ன நீ எவ்ளோ பெரிய போஸ்டிங்லன இரு நீ பொம்பள பொம்பள தா இப்டிதா செஞ்சாவணு எ குடும்ப இப்டிதா அதுக்கு ஒத்துப்பட்டா இரு இல்லனா இப்பயே நடய கட்டு இப்டிதா பேசுவாங்க எங்க வீட்ல கிளம்பினே இரு இங்க இருக்கணும்னு அவசியமே கெடயாதுன்னுவாரு
இப்டி எல்லா பேசுனா நா வீட்டுக்கு வர மாட்டேங்க
ஆமாங்க பேசுறாங்க கண்டிப்பா பேசுறாங்க ஏன் பேசாது நீங்க வேற எல்லா பேச கூடிய அழகுதாங்க உம்
நானா சோறே ஆக்கி போட மாட்ட ங்க எதுமே போட மாட்டே உங்களுக்கு வேணுனா நீங்ளே சமச்சு சாப்டுகோங்க ரெண்டு நாள் பட்னியா விட்ருவேங்க
ரொம்ப சந்தோஷ கெலம்பு வீட்ல இருக்க கூடாது கெலம்பு அப்டிலா இல்லங்க எங்க வீட்ல உம்
போறதா இருந்தா டைவஸ் பத்ரத்ல கையெழுத்து வாங்கி நீங்க சும்மா ஏங்க போனீங்க நால டைவஸ் பத்ரத்ல கையெழுத்து வாங்கினுதாக போவே
பரவால்லங்க
புரியுதுங்ளா நான் என்ன சொல்றேனா டைவஸ் பத்ரத்ல கையெழுத்து போட்டாங்னா வீட்ல பாதி வந்ரு ஒ சொத்துல முக்கால் வாசி எனக்கு வந்துருங்க பசங்க ரெண்டு இப்ப எங்கிட்ட தங்குராங்க உஷாரா பாத்து செயல் பண்ணுங்கன்னுவா
ம் ம் அவ்ளோத்தா மெரட்டுணுங்க இப்பல்லா மெரட்டுனாதாங்க வேலைக்கு ஆவு இல்லன்னா இதுங்களுக்கு போய் வேலைக்கு ஆகுமா ஏங்க நம்மள வச்சு செஞ்சிருவானுங்க
சொல்றாங்க தா நம்ம ஏதாவது பண்ணுனா வீட்ட விட்டு வெளியேத்னா ஏ போகணு நீ கையெழுத்து போடு ரூல்ஸோட நீயே அனுப்பனேனு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுடேனா அத டீவஸ் வாங்கிட்டு போயிட்றே அப்ப என்ன ஆகு அவுங்களுக்கு ஒரு பய்ய வரு
ஆமா இல்லங்க எங்க வீட்லக்கதுலா பயப்புடாதுங்க நீங்க வேற மெர்ட்டில்லா பாத்துட்ட நானு
ம்
நால்லா மெர்ட்டி பாத்துட்டெங்க ஒன்னு வேலைக்காகல
ம்ஹும்
ம் ம்
அப்ப உங்ளால ஒன்னு பண்ண முடியாது அவுங்க தெளிவா இருக்குறாங்க
ஐயோ அய் இத கேளுங்க அதெ உல்டாவா ஆச்சு இங்க இருங்க நா ந நானு இ உங்க மேல கேஸ் குடுக்காது வுட்றதில்ல இருங்க இத பத்தி அடுத்த கால்ல கண்டிப்பா உங்கள கூப்ட்டு சொல்றெ நானு
செரிங்க செரிங்க நன்றிங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கைய பத்தி பகிர்ந்து தினதுக்கு ரொம்ப நன்றிங்க
இன்னு இருக்கு கவலப்படாதீங்க அடுத்த கால்ல கண்டிப்பா சொல்றே நீங்க என் கவலபறீங்க இன்னு நறைய நடந்துருக்கு ம் சேரிங்க